சேர் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
கேக்குதா சிஸ் உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குதுங்க
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க உடம்புலா எப்டி இருக்கு உங்கள்க்கு
ஆ நல்லாருக்கே ஆ ஒடம்பும் நல்லதா இருக்கு இப்ப ஓர் அளவுக்கு ஆனா
இப்ப கூட பாத்த தல வலி எடுத்துட்டே இருக்கு என்னன்னு தெரில
ஏன் உங்களுக்கு பழக்கமா தலவலி பழக்கமா
இல்ல இல்ல அந்த மாறி எல்லா கிடையாதுங்க இப்போ எனக்கு கொஞ்ச நாளாவே ஒடம்பு சேரியா இல்லாதனால அடிக்கடி தலவலி வருது எனக்கு இந்த மாறி தலவலி எனக்கு சும்மா எல்லா வராது ஆனா இப்போ அடிக்கடி வருது எதுக்கு தெரில ஒரு மாதிரி ரொம்
அப்படியாங்க தென்
ஒரு மாதிரியா வலிக்குது தல ரொம்ப ஹெவியா இருக்கற மாதிரி இருக்கு
அப்ப நீங்க குளிச்சிட்டு தூங்குற பழக்கோ ஏதாவது இருக்கா உங்களுக்கு
அப்பிடி எல்லா தூங்கல நா த தூங்குனாலு சப்போஸ்சு முன்னெல்லா தூங்கிட்டு நல்லா முடிய சி தூங்குறதுக்கு முன் னாடியே நா அதுக்கப்பறமா தா நா தூங்குவேனே தூங்குனா கூட ஆனா அதிகமா நா குளிச்சிட்டு வந்தல்லா தூங்குறது கெடையாது
ஆனா வந்து ஆண்டவன் கூட நம்ம வந்து குளிச்ச நாள் வந்து நம்மள்க்கு வந்து தல்ல தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா அந்த நாள் வந்து நம்ம டே டைம்ல தூங்க கூடாதா தூங்குனா அந்த தலைபாரம் வந்து ஆ நம்மளுக்கு வரறதுக்கு சான்சஸ் அதிகோ அதாவது நம்ம தூங்கிட்டேனா அதுனா நம்மளுக்கு தா தலைல தங்கோ தலையில வந்து நம்மளுக்கு தண்ணி தங்கிருது தங்கி தங்கி வந்து அது அதுக்கப்பறமா நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த எஃபக்ட் காட்டுது நம்மளுக்கு
ஓ அப்படிங்ளா
ஆமா
எனக்கு என்னான்னே தெரியில ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு சைடு வலிக்குது ஆ ஹா இல்லப்பா நா குடிக்க மாட்டே எனக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கு அதனால எனக்கு அ நம்ம சில் தண்ணி இந்த மாறி குடிக்கும் போது ஐஸ் ஸ்வாட்டரு ஐஸ் ட்ரிங்க் அதிகமா எடுக்கறது இல்ல நா எனக்கு உடனே தொண்டை கட்டிக்கும் எனக்கு தைராய்ட் பாத்தீங்கன்னா கழுத்துல தா இருக்கு அதுனால நா இந்த மாறி ஐட்டம் எடுத்துக்க மாட்டே விரும்பி சாப்பிட்றது ஐஸ்கிரீம் மட்டுந்தா அதுவு வெளியில போனா இல்ல எப்பயாவது ரொம்ப தோணிச்சுன்னா சாப்புடுவே ஜூஸ்சு கூட நா ஐஸ்கிரீம் போட்டு ஆமா ஐஸ் போட்டு சாப்பிட மாட்டே வெளில போனா தா இங்க ஐஸ்கிரீம் இல்ல ஃபாலுடா அந்த மாறி சாப்புடுவேனே வீட்ல
ஆம் சேரிங்க் அப்பிடியா ஏதாவது காரணம் இருக்குங்க உங்களுக்கு அ இந்த தலவலி வர்றது எதுனா நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போ அதனால தா நமக்கு தல வலி வர்றது நைட்ல சீக்கிரமா தூங்க மாட்டீங்ளா நீங்க ச நைட்ல வந்து நம்ம லேட் நைட்டா தூங்குனா கூட அந்த பிரச்சனை வரும் நமக்கு கண்டிப்பா
ஆமா எனக்கு ஆனா இப்ப கொஞ்ச நாளா சரியாதா தூங்கிட்டு இருக்கே ஆனா எனக்கு நார்மலாவே நைட்ல சீக்கிரமா தூக்கமே வராது ரெண்டு மணிக்கு மேலதான் தூக்கமே வர்து
ஆ அந்தனால தா உங்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் வந்து நம்பளோட ஒடம்புக்கு வந்து ரொம்பவே தேவையானது நம்ம ஃப்ரயின் வந்து நைட் டைம் தா ரிலாக்ஸ் ஆகும் அப்பதா நம்ம உடு ஒடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கு நைட் டைம்ல தா நம்ம வந்து அந்த மாத் த்ரி பண்றது வந்து பெ ரொம்போ கரட்டா என்ன சொல்றது அ ம் அப்போதா நமள்க் கு வந்து கரெக்டான நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கறோ அப்போதான் பாடி நல்லா ஒர்க் பண்ணும் நம்ம உறுப்புகள் எல்லாமே கரெக்டா ந ஒர்க் ஆகும் ரெஸ்ட்டும் எடுத்து அ ஆ மா என்ன சொல்றது பண்ற டைம்ல வந்து வேலைகள் வந்து அது கரெக்ட்டான சிக்னல் குடுக்கும் ப்ரெயின் நம்ம ஒடம்புக்கு அது வந்து நம்ம நைட்ல தூங்காத காரணத்துனால என்ன ஆய்டுது நம்ம ஃபங்க்ஷனல் எல்லாமே வந்து மாறிடுது ஒடம்பு ஃபங்க்ஷன் எல்லாமே
ஆ சேரிங்க அதுதா நா இப்ப ட்ரை பண்றது எனக்கே தெரியுது இந்த மாரி எல்லா நா பண்ணக்கூடாது கே அப்டின்ட்டு இரவு டைம்ல நம்ம சீக் சீக்ரமா தூங்கிர்ணு அப்டின்ட்டு எனக்கு தோணுது ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த தூக்கோ வரமாட்டேங்குது ஆனா இப்ப கொஞ்ச கொஞ்சமா அந்த பழக்கோ எல்லா மாத்திட்டு தா இருக்கணே
ஓகே ஓகே நீங்க வந்து அந்த கொஞ்சம் மார் மாத்திக்கோங்க ஒங்களோட பழக்கோ
ஆமா அதுதா
ம் எனக்கு எப்டின்னா நா வந்து தூங்க நா என்ன சொல்றது நைட் டைம்ல தூங்கலன்னா எனக்கு வந்து தலவலி வர்றதுக்கு சான்சஸ் அதிகோ நா தூங்கி ஆகணு நைட் டைம்ல இல்லன்னா எனக்கூ ஒரு மாத்ரியா தலல்லா இப்ப வந்து எனக்கு நின்னா வந் அது பின்னால விழார்ற மாதிரி ஒரு பீலிங்கா இருக்கு இப்பல்லா எனக்கு நைட்லே சீக்கிரமா தூங்கலனா அந்த மாத்ரி ப்ரச்சனைல்லா நம்ப அதிகமா பாக்க முடியுது ஏன்னா இன்னுக்கு நம்ம ஏதோ அங்க நம்மளுக்கு வய்சு இப்பதா ஆகுதோ அது நா நம்ளுக்கு நல்லா வ ஃபீலிங் வருது முதலெல்லா நா தூங்கலென்னா எனக்கு வந்து அவ்ளவா தெரியாது டார்க் சர்க்கள்ஸ் தா எனக்கு அதிகோ வந்துரு அத்னாலே எனக்கு தெரிஞ்சிரு நா சரியா தூங்கினதுதான் இதுக்கு காரணோன்னு சொல்லி இப்பல்லா வந்து டார்க் சர்க்கள்ஸ் விழ நம்பளுக்கு வந்து காலைல ஏந்துக்கரறது அப்பறமா வேல செய்ற டைம்ல நம்பளுக்கு வந்து நிக்க முடியல ஒரு மாத்ரி தள்ளுது
ஆமா அதுதா எனக்கு அதுதா ஆகுது இப்போ முப்பது வய்சு ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னு ஒரு வருஷோ இருக்கு முப்பது வய்சு ஆகுறதுக்கு அதுக் முன்னாடியே எனக்கு எல்லாமே வீக்னஸ் தெரியுது இப்பவே கண்ணு முன்னாடியே தெரியுது நம்மளுக் க்கு ரொம்ப வீக்னஸா இருக்கு ஒடம்பு அப்டின்ட்டு
ஆமா ஆமா அ நீங்க நம்ம எதோ இப்பதான் நமக்கு வய்சு ஆகுது அதுக்குதா நமளுக்கு இந்த ஃபி இதெல்லா தெரியுது இப்போ எ முதல்லெல்லா எனக்கு தல சுத்தல மயக்கோ எல்லா ஆக ஒண்ணுமே தெரியாது இப்பன்னா னெக்கு ஃபீல் ஆகுதுடி திடீ திடீதுன்னு பின்னால தல சுத்துது ஒரு மாத்ரி மண்ட கேர் ஆகுது நிக்ற டைம்ல
ஆமா அதேதா எனக்கு சேமு விழுற மாத்ரியே இருக்கு
அது ஆமா சின்ன வய்சுல அது தெரியல இப்ப வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பி க்குது நம்மளு வயசு ஆகுது நம்மளுக்கு ஏஜ் ஆகுதுன்னு சொல்லி
ஆமா ஆனா நம்மளுக்கு அது ஒத்துக்க முடியல என்னடா நம்மளுக்கு முப்பது வயசு ஆக போதா அப்படின்னு நெனைக்கும் போது என்னால கொஞ்ச கூட ஒத்துக்க முடில ஐயோ நா அவிளோ வளந்துட்டேனா அப்டின்ட்டு இருக்கு
ஆமா நம்ம வந்து ஒ மனசால வந்து சின்ன இன்னு சின்ன கொழந்த மாதிரிதா இருக்கு ஸ்கூல்லு காலேஜ் படிக்கிற கொழந்த மாதிரிதா இருக்கு ஆனா நம்ம வந்து வளரிட் போறோ அடுத்தவங்கள் கண்ணுக்கு வந்து நம்ம பெரியவங்களா தெரியிவோ நம்மளுக்கு வந்து உள்ள இருந்து நம்ம வந்து இன்னு சின்ன பொண்ணாவே இருக்கிறது வந்து ஃபீலிங்கா இருக்கு எனக்கு அந்த மாதிரிதா இருக்கு என்ன நானு ஒரு மூணு வருஷ போனா எனக்கு முப்பது வயசு ஆயிடு அ அதா என்னால ஏத்துக்கவே முடில இதா எனக்கு முப்பது ஆக போதா முப்பது வெரு பெரிய வயசு மாறி ‌‌இருந்துது மொதல்ல அந்த வயசு க்கு‌ நம்மளே போக போறோன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரியா இது இருக்கு
ஆமாங்க அதுக்காக தா நம்ம என்ன பண்ணணு அதுக்கேத்த மா திரி உணவுகள் எடுத்துக்கணுங்க நம்ம
ஓகே ஓகே
என்ன மாறி‌ உணவு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கால்சியம் ஆ ரொம்போ கம்மி ஆயிருச்சு உடம்பபேல்லா எலும்பு எல்லா ரொம்ப வலிக்கிது எனக்கு வேற சீ செக்ஷ்னா ரொம்ப நேர என்னால ஒக் ஒக்காந்தாலே எனக்கு உடனே இந்த மாறி வலி வந்துருது கொஞ்ச நேர ஒக்காந்துட்டே இருந்தா ஆமா கொஞ்ச நேர ஒக்காந்துட்டே இருந்தேனா ஒடனே இடுப்பு வழி வந்துருது நா வேற மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஆர்டர் வரும் போது அன்னைக்கு போய் நா வேல செஞ்சுட்டு வந்தே அப்டின்னா ஒரு ஐநூறு ரூபா போய் மொய்‌ வச்சிருனு ஆனா டாக்டர் கிட்ட போய்‌ மொய் வச்சிட்டு அ இந்த இன்ஜெக்ஷன் போய் போட்டுட்டு அந்த அவுங்க கொஞ்சோ இந்த வலிக்கான மருந்து போடுவாங்க
ஓகே
அது போட்ட அப்பறமா தா அது கொஞ்ச எனக்கு ஓரளவுக்கு
நீங்க வந்து இந்த யுனானி மருத்துவத்தை கொஞ்சோ அணுகுங்க இந்த கண்டினியூஸா நம்ம வந்து அலோபதி டேப்லெட்ஸ்ச எடுத்துக்கிறது வந்து நம்ம ஒடம்புக்கு எடுதல்ப்பா அது வந்து நம்மளுக்கு இப்ப கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு அதுக்கப்பறமா நம்மளுக்கு இன்னு பிரச்சனைகள் உள் எ ஒடம்புல இன்னு அதிகமா உண்டாக்கு நீங்க வந்து முடிஞ்ச அறிவுல அளவுக்கு
எனக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னா உங்களுக்கு தெரியு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னா அவ்ளோலா ஆட்ரு கெடையாது நம்மளுக்கு சீசன் டைம்ல தா வேலையே ஏதாவது கல்யாண சீசன் அந்த மாரி இரு க்கும் போதுதா நமக்கு வேல வ எ வா இப்போ வருஷத்துல நம்மளுக்கு எப்போ கல்யாண சீசம் வரு ஒரு ரெண்டு தடவ இந்த மா அந்த மாரி டைம்ல தா நம்மளுக்கு வேலயே எல்லா டைம்லயு டெய்லி பேஸஸ்ல எல்லா வேல கெடையாது
அப்பப்போ இந்த மாத்திரைகள்லா வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சொல்றீங்கல அது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் குடுக்கு அதுக்கு பதிலா‌ நீங்க வந்து உங்களோட ம என்ன சொல்றது கு இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கு எதாது யுனானில கெடைக்கூ டேப்லெட்டு அந்த மாரி நீங்க ஒரு யுனானி கவர்மெண்ட் ஹாஸ் பிட்டல போயிட்டு காட்டிட்டு ஒரு நாளு நீங்க அந்த மாதிரி ஒரு தடவ நீங்க பிரிஸ்க்ரப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்றமா நீங்க அதே கண்டினியூ பண்ணிக்கலா அந்த மாதிரி சொல்றே ஆமா உங்க இடுப்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் மாதிரி இருக்கோ ஒரு நீங்க ஒரு கால்சியம் அதுக்கு மாதிரி எதாவ்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கூ அதுக்கு சொல்றே நா உங்களுக்கு இடுப்பு வலி ப்ரச்சனையே இருக்காது ஃபியூச்சர்ல நீங்க சாப்ட்டுட்டே இருந்தீங்கன்னா
சேரிங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மா ரி ஒரு தடவ வேணுனா ட்ரை பண்ணி பாக்குறேங்க
நா வந்து எது எதுனா நம்மளுக்கு வந்து கால்சியம்னால தா அந்த ப்ரெஸ்னையே வருது இந்த இடுப்பு வலி மூட்டு வலி அதுலா வருது அதிகமா சி ஷெக்சனால ஒரு சைடு அது ஒரு தனி ச கிஸ்ப்ரிசெக்ஷ்னு ஆனா நம்ளுக்கு அதிகமான இந்த ம் என்ன சொல்றது எலும்புகள் வலிகலா நம்மளுக்கு முப்பது வயசுக்கப்பறமா வந்து எலும்பு எல்லாமே வந்து என்ன சொல்றது பெ ரொம்ப வலிகள் அதிகமா ஸ்டாட் ஆயிடு நம்பளுக்கு அந்த எடத் அப்போ வந்து நம்ம கால்சியம் அதிகமா எடுத் தோ அந்த புரதலு சத்துலா வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணு லைக் நம்ம வந்து அ முட்ட அதிகமா சேத்துக்கணு நம்மளோ டைட்ல ப்ரோட்டினுக்கு சிக்கன் சேத்துக்கணு நம்ப அந்த மாதிரி நம்ம சேத்துக்குட்டோனா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் கரட்டா நம்மளுக்கு சேரிச்சுன்னா நம்மளுக்கு ப்ரெஸ்ன கம்மியாயிடூ கொஞ்சோ
ஆமா கரெட்டா சொன்னிங்க நீங்க அதேதா இந்த மாரிதான் பண்ணணு இனிமேலு
ஓக்
ஆ அப்பறம் சொல்லுங்க
ம் செரிங்க அப்போ கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து இந்த ஒ உங்க ஒடம்புக்காக நீங்க நம்பா இரு நல்லா இருந்தாதா நம்ம பஜங்களுக்கு பாத்துக்க முடியு நீங்க வந்து இன் உங்களுக்கு டைம் எடுத் து நீங்க ஒரு நல்ல மருத்துவர அ அணுகுங்க ஒங்களோட இடுப்பு வலி எலும்புக்கான ப்ரச்சனைய இது பண்றதுக்கு காட்டுறதுக்கு அ நம்ப ஹவ் ஹெல்தியா இருந்தா நம்மளோட எலும்புகள்ல நம்மதா பாத்துக்கணு நம்பளுக்கு என்ன சொல்ல நம்ம சின்ன இவங்களா இருந்த வரைக்கூ நம்மள அம்மா அப்பா வந்து நம்மள கவனிப்பாங்க ஒரு வலின்னா இப்ப வந்து நம்மளே வளந்துட்டோ இதுக்கு மேல நம்மதா நம்மள கவனிக்கணு நம்பள ஒருத்தங்க கவனிக்கணுன் சொல்லி நம்ம வெயிட் பண்ட்டு இருந்தோங்கன்னா அது நம்ம வெயிட் பண்ட்டே இருந்தா இருக்கணு யாரூ வரமாட்டாங்க அந்த மாதிரி எதுவா இருந்தாலு நம்மளுக்கு நம்மதா இன்ஷிட் எடுத்து பண்ணிக்கணு
செரிங்க செரிங்க நாம மறுபடியு தொடந்து பேசலாம்
ம் செரிங்க நன்றி வணக்கம்
நன்றிங்க